ஹலோ கேக்குதா கேக்குதாடா
கேக்குதுடா
ம் சாப்டியா எதனா பேசான்டா
இல்லடா சாப் புல்லடா
சாப்புல்லயா ஏ
உப்மா சாப்டே
ஆ எங்கருக்க?
காலேஜுல
காலேஜுலயா னா பண்ற?
பத்துனுகுறே
ம் வெள்ளிகெழம் பத்துக்க போலான் சொன்னா
ஆனா‌ வேணா
ஏ
வேணான்டா
ஏ வர்ல வெள்ளிக்கெழம் காலேஜா
சும்மா
சும்மானா என்னா ஏ வர்லந்தா கேட்டே
அதா சும்மா
வேலிக்கா போறா
ம்
எவ்ளோ
பத்து ருவா
பத்து ருபா பத்தாயிரமா
ஆ
எடு ஒரு மாசத்துக்கா ஒரு நாளைக் பத்தாயிரமா
வாரொ
ஒரு வாரத்துக் பத்தாயிரமா இன்னா வேல
கப்பல் வேல
ஆ
கப்பல் கப்பல்
ஓ மியூசிக்லா வாசிப்பியா
ஆ
எல்லா எல்லா மியூசிக் வாசிப்பியா
ஆ
ம் என்னாலா மியூசிக்லா வாசிப்ப வடச்சென்னை பி ஜி எம் வட சென்னை பி ஜி எம் போடுவியா
பின்னிடுவே
ஆ பரவால்ல அப்பறோ நாளைக்கு வருவியா காலேஜா
வரமாட்டே
நீ பேசதே கேக்க மாட்டுதுடா
வரமாட்டென்டா
டேய் ஃபோன கிட்ட வச்சு பேசா
வரமாட்டெடா
கிட்ட வச்சு பேசு காதுல ஏர் பாட்ஸ் வச்சுனு பேசனா எப்டி கேக்கு
உனக்கு எப்டி தெரியு நா ஏர் பாட்ஸு வச்சு பேசுறேன்ட்டு
வெச்சா திரும்பி பாத்தா உம்
எப்டி தெரியு பாத்
எப்டி திரும் பாப்பா கைத திருபினா பாப்பா
நாதா இல்லயே காலேஜ்ல
காலேஜுல இல்யா வர்ல காலேஜிக்கா ஏ
சும்மா
ஏன்னா சும்மா பதினோரு அரியர் வச்சுகிறடா வந்து படிக்க தவலடா காலேஜுக்கு வந்து
ஹலோ
ம்
சேர் போம்மோது ரெடிசுக்கு வா நா வீ து ரெடி சுல வந்து ஹலோ ரெடிசுக்கு வாடா வீட்லந்தா ட்ராவஸ் வர போயி சாப்பு ட்டு போலா வீட்டுக்கு
வேணா வேணா
ஏ
புரியல
ராமேஸ்வர போய் சாப்ட்டு போலாம்டா
ஆ போலாம் போலாம் வறே
காசு இருக்கா
இருக்குது இருக்குது
இதா உம் ஐஸ் சாப்பிடலாமா பதினஞ்சு ரூபாங்க
எதெ
ஐஸ்டா
உம்
உம் எப்ப பர்த்டே உனக்கு
ஏனக்கா
ஆ
ஒம்பதாம் மாசம்
ஒம்பதாம் மாசமா இல்ல பேசேண்டா எதனா
ஆ எங்கடா
நானா கிளாஸ்ல இருக்கறே
நானா
கிளாஸ்ல இருக்கேன்டா
க்ளாஸ்ல
க்லாஸ்ல இனிகொ ஒண்ணுமே நடக்கல ரூம்மெட்ச்தா வெலான்டுனுக்கிறோ கால்ல இருந்து
அலோ உம் சாப்டே இல்ல சாப்பிடல சாப்பிடல வீட்டுக்கு போய்தா சாப்பிடணு
சரி சரி
நீ ஏ காலேஜுக்கு வரலா வந்துரலால
ஆ ஆ புக்பண்ணு
நா கலர்ல நா கலர்ல தான ஃபிளைட்டு
கோல்டு
கோல்டு கலர்
ஆமாமா
ம் சரி புக் பண்ணி வுர்றே எ ரி வா சாப்பத்துகு எதனா வேணுமா ஆர்டரு பண்ணி வுட்றே என்னா வேணு னா வேணு
ம் நாப்போது பிரிஞ்சி போடு
பிரிஞ்சா
நா ராவதி ராவதி ஸ்டோர் பிரிஞ்சி தா வேணு
நானா பிரிஞ்சு கே. குற அசிங்கமா வெயிட்டா கேள்றா எதனா
வயிட் அப்ப ராவதி ஸ்டோர் பிரியாணி
ராவதி ஸ்டோர் பிரியாணியா
ஆமா
டேய் அ தோட பயங்கரமான பிரியாணிலா இருக்கு டா
ஆ அந்த பயங்கரமான பிரியாணிய கொஞ்சொ போட்டுடு
ஆ அப் வேற அப்பறொ தயிர் பச்சடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபையி ஆ எ வாய்ஸ் கிளியரா கேக்குதா
ஏ வாய்ஸ் கேக்குதா
ஆ ஓ வாய்ஸ்லா கரட்டாதா கேக்குது
உம்
ம் யூடிப் சேனல் எதனா வச்சுன்னுக்குறியா
இல்லெல்ல
ஏ ஓபன் பண்றது காசு வருல அதுல
ஒரு நாள் ஓப்பன் பண்ணிர்லா
இன்ஸ்டால மட்டு வீடியோ போட்ற செலிப்ரிட்டி மார் டிக்லா வந்துக்குது உனக்கு
டிச்சே
அலோ போயிச்சா
ச்சு
ஏ ஒரு வாரந்தானா
போன வர்ஷமே போயிட்ச்சு
சேரி திருப்பி திருப்பி வாங்கு காசு குட்த்து
புரியல
திருப்பி காசு குட்த்து வாங்குடா அத
லைஃப் டைம் வாங்கிடப் போறே நாலாயர்ரூபா நாலாயர்ரூவா
நாலாயர்ரூபாய்க்கி வாங்கினா பர்மனட்டா
ஆமா
அப்ப வாங்கிட்றா எதுக்கு அது அது வச்சினதால என்ன யூஸ்
ஆ வாங்கிரலா அது
என்னா யூஸுன்னு கேட்டே அது வெச்சினுருக்கதால
அந்த ஒரு பயனு இல்ல
அது டிக்கு மட்டுந்தானா சீனுக்குதானா டேய் அதுக்குன்னு ஏண்டா
இருக்கு கொஞ்ச கொஞ்ச இருக்கு
என்ன சத்தோ
அதா தெர்ல இன்கம் வரு
இன்கம் வருமா என்னா இன்கமு
காசு யூடியூப்ல எப்டி வர்தோ இன்ஸ்டாலயு வரு
இன்ஸ்டால காசுலா வருமா எவ்ளோ எட்த்த இன்கம்மு
நானா
ஆ
பத்தாயர்ருவா எட்த்தே
பத்தாயர்ருபா எட்த்தி
ஆ ஆ
பரவால்லயே எப்டி அது தருவாங்கோ நீ போட்ற போஸ்ட்டுல
ஆமா லைக்கு வியூஸ் அதிகமா போச்சுனா
ஆ எவ்ளோ எவ்ளோ பணோ எவ்ளோ தருவாங்க
தெர்ல ஒரு ஒரு வீடியோ எவ்ளோ போதோ அதுக்க ஏத்த மாதிரி குடுப்பாங்க
ஓ என்னா ரூ நூறு வ்யூஸ் போனா ஒரு பத்து ரூபா தருவாங்களா
ஆ நூறு சல இல்ல போனா ஒன் கே சி டென் கே ஹண்ட்ரட் கே அந்த மாரி போனோ
அந்த மாரி போனா லம்பா தருவாங்களா
ஆமா ஆமா
எவ்ளோ
தெர்லையே
தெர்லியா நீ எத்துக்கிட்டத்தண்டா பத்தாயிரம் வா
ஆமா அது அதுக்கேத்த மாதிரி குடுப்பாங்க கணக்கெல்லா நம்மளுக்கு தெரியாது அவுங்க குடுக்குறதுதா
ஓ செலபிரிட்டியா நீ இன்ஷ்டால்லா ன இன்கம் எல்லா வாங்கா
கம்மிதா ரி
ஹலோ
ஆ ஆ
ஏன்டா அமைதியா இருறா
நா ஏ அமைதியா இருக்கே கேக்குதா இல்லையா
கேக்குது கேக்குது நா எப்ப காலேஜ் விடுவாங்கோ
காலஜி காலேஜ் போன் பண்ணி எ விடுவாங்க
ஓ உங்க வீடு எங்க இருக்குது ரெடிஸ் எங்க இருக்குதா உங்க வீட
ரெடின்ஸலயா
ஆ
ரெட்டிஸ்ல ஆஹ
ஒரு நடுவுல ஒரு பஸ் ஸ்டாண்ட் வருமே விஜய் வீடா ஆ
அங்கதான் குது பக்கத்துல
விஜய் வீடு பக்கத்லயா இக்குது டேய் அவன் அவன் ஒரு சைடு போவான் நீ ஒரு சைடு போவீங்களேடா
ஆமா தகராறு ஆயிச்சு பேசமாட்டோம்
ஓ அதனால வீடு மாத்திகினிங்களா
ட்டிடேன்
ஆ அவன் வீடு மாரி போயிட்டானா ஏனா ஏனா சண்ட ரெண்டு பேருக்கும்
அவுங்க வீட்ல கார் உற்றதுக்கு பதிலா எங்க ஊட்ல உட்டான் அதுனால நைட்டே பெர்டிட்டேன் பெர்ச்சிட்டு காரதூக்கி அனான்டு சைடு போட்டேன் ஃப்ரெண்டு நா ஏய் எந்த விஜயை சொல்றேன் தெர்தா எந்த விஜயை சொல்றேன் எந்த விஜய் சொல்ற தெர்தா
அத்தான்டா ஆ நமக் காலேஜ் விஜய் தான்டா
ஆ ஆ காலேஜ் விஜய் யார்ர சொன்னா
காலேஜ் விஜய் தான்ட சொல்றான்
இல்லடா நான் ஸ்கூல் படிக்கிறேனே அந்த விஜய்
ஓ உன் உன் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு விஜய் இருந்தானா உன் கிளாஸ்ல
ஆ
ஆ
நம்ம காலேஜ் நம்மக்கு காலேஜ்ல ஒரு விஜய் இருக்கிறான் பாத்தியா
ஆமா
ஆ அவன் வீடு பக்கத்திலையோ நினைச்சேன் நான்னு
அல்லா அவன் வீடு எந்துலந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தட்டி
ஓ போய் பாப்பீங்களா ரெடீன்ஸ்ல அப்பப்போ
ஆ பாப்போம் பாப்போம்
செர் செரி அப்பொறம் பண்றேன்